ஹலோ கேக்குதா?
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்ற?
சு சும்மாதா இருக்கே.
நானு சும்மாதா இருக்கே சாப்டாச்சா?
ஓ சாப்ட்டே
நீ என்ன சாப்ட்ட?
தோச வேல இல்லயாடீ வீட்ல?
இல்ல வேலலெம் எதும்ல்ல இனிதான் சாப்புடணும்
உம்
நீயெதா வேலதான் தேட்னியா
எங்க ஒண்ணுமே கெடைக்க மாட்டேங்குது உஹம்ம் ஒண்ணுமே கிடைக்கல
இல்ல உ கிளாஸ் பிள்ளைங்க யாராவது
ஆனா போன் இல்ல கேட்டேன் அவுங்க தா எதுவுமே இன் இதுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க
யாரு கேட்டாலும் கடைக்கல கடைக்கலணா அப்றோ என்னதா பண் றது எனக்கு தெரியில
நான் சென்னைலக்கு பொண்ணு கிட்ட கேட்டேன் மாி எங்க தங்கிருக்க அததா கே ஆ அவருலிட்டு அஹ் தா இங்க பீஜுயில தங்கிருக்கேயா அப்டின்னு கேட்டேன் ஆமான் சொன்னா அவுங்க ப்ரென்ஸ் மூணு பேர் ஒட்டுக்க ஒம்போதாயிரத்து ஐநூறு ரூபா
வெறுத்துருக்கா
உம் ஏய் அந்த இந்த இன்னும் பொண்ணு இருக்கா இல்ல நம்ம சாப்ட்வேர் கம்பெனிக்கு போயிட்டான்னு சொன்னேன்ல
ஆமா
அவிட்டே கேட்டா அவ்ளோ அதுதான் சொன்னா - அவ்ளோ அதுதான் சொன்னா
ஏய் அதெல்லாம் பேஸ்டு நா சொன்ன பொண்ணு போனதெல்லா அஞ்சோ ஆறோ தான்
நா கேட்டேன் ண அப்போ அவ வேரெதோ சொன்னா நா அதுக்கப்பறம் அவகிட்ட எது செரிய கேட்டுக்கல
என்னது சம்பளம் வந்து பதினாலாயிரம் பத்தாயிரம் இதுக்கா
ஆஹ் இல்ல-இல்ல அவங்களுக்கு அதிக தாங்க
செரி பதினெட்டு-செரி பதினெட்டு
இல்ல நா என்ன கேட்டனா ந போட்டிருக்கோம்ல வீட்டு இதுக்கெல்லா அவங்களே வந்துட்டு காசு போட்டிருக்காங்கல்ல அப்டின்னு கேட்னா குலத்துகுள்ளே கூட்டிட்டுவ மலைல நம்ப போய் இது பண்ணிக்கணுமா தனியா வாங்கிக்கொடுமா அப்டின்ற மாரி கேட்ட அப்போ அவ என்ன சொன்னாங்கனா இந்த மாரி இந்த மாரி இதுலாம் வந்துட்டு ஃப்ரீங்கிற மாரிதான் அவ சொன்னா அவுங்ளுக்கா யாருக்குன்னு தெர்ல அவ ஏதோ நா அவுள்ட கேட்டே எந்த ஏரியா போட்ருக்காங்க உனக்கு அப்டினு சொல்லி கேட்டேன் அப்ப எதோதா விது ஆனா நமக்குலாம் வந்துட்டு செரி செரிதான் பண்ணுவா அதே நல்லா சொன்னா போட்டா இந்த மாரி இதுக்கு அங்கதா போடுவாங்க சிறு செய்தில போடுவாங்க அப்டின்னு தா சொன்னா
ஃபஸ்ட் போட்டா பரவல்லங்கர நானு
இன்னிக்கில்ல போடுவாங்க ஆனா அவங்களுக்கெல்லா வந்துட்டு இந்த மாரி தாங்கறதுக்கு காசு எல்லா வந்துட்டு பிரிங்க மாரி சொன்னா அவுங்ளே பாத்துபாங்க இல்ல அந்த மாரி சொன்னோ
இல்ல-இல்ல நா என்ன கேக்குறனா இப்ப சென்னையில போற எதோ ஒரு ஜாயின் லட்டர் வந்துருச்சுன் வெச்சுக்கோ விடுவாங்களா நா கேட் க்ரா
என்ன தெரில
சொல்லாம வந்துரு இல்ல அப்படி வந்தா
உம் சேரி
நீ எப்டி வருவ
ம்
நீ எப்படி வருவ
சொல்லாம இருந்தா உன்ன கோதுவுட்ருவாங்க நீயு
கொஞ்சம் சத்தமா பேசுறியா
இல்ல நா-நா சத்தமா தான் பேசுறன் இதுக்கு மேல எப்டி எப்டி பேசுறது
நீ எடம் மாறிட்டே இருக்க
இல்லல்ல ஒரே எடத்துலதான் உக்காண்ட்ருகேன் மேல
செரி-செரி
உம் கேக்குது இப்போ கேக்குதுல
ஆஹ் இந்த பொண்ணுங்ளே போயிர்காங்கல நெறய பேரு மொதல்ல பீச்குலாம் போய்லாம் போ தாங்க
உஹம் இவ்ளுக்குனே என் கூட படிச்சாலியா அந்த சென்னை போன பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக மூணு பேரு ஒட்டுகாதா போயி அட்டண் பன்னிருக்கா அங்கதா இருக்காலுங்க அவுங்க மூணு பேருமே அங்கதா இருக்காலுங்க சனிய இருக்கு அவ என்ன நீ வரியான கேட்டுட்டு இருந்தா
போவேண்டியது தான
ஆஹ் இது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன்
ஏன்
ம் ஏன் இங்கே விடமாட்ட இங்கே வே பேர கூட மாட்டிக்கிறாங்க நீ அங்கயே வேலயும் பாத்துட்டு வரனு சொன்ன விடுவாங்களா வீட்ல
நீங்க தான் சொல்லி இது பண்ணணும் அவுங்க பயந்துட்டே இருப்பியா
சொல்றேன் இன்னி இதுவே சொல்லல சொல்லனும்
செரி செரி
உங்கப்ப எதாச்சும் கேட்டாரா வேலை
உம் இ அதுதான் சொல்றேன்ல இது மாதிரி நான் அனுப்புற இருக்கன்ட்டு யாரிட்டயோ சொல்லிருக்காரு அப்ப இப்ப வரைக்கும் எங்க அப்பா சொன்னவங்க கிட்ட எல்லாம் சொன்னது என்னன்னா வெயிட் பண்ணுங்க ஆறு மாசம் ஆவது வெயிட் பண்ணுங்க அவுங்க இந்த பொண்ணு இந்த வேலைக்கே போட்டும்கிற மாதிரி தா சொல்லிருக்காங்க
இல்லல்ல இப்போ இந் மாரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அ அப்ப இந்த டைம்ல வேற வேலக்கு போக அ மாதிரிது சொல்லிடிங்க
இதிதின்ங் வேலல்ல சொல்ல கேப்பாரு நா என்ன சொல்லுவே அது வரணு அந்த லெட்டர் இருந்தா தா போ முடியு நா சமச்சுதா போவேன்னு சொல்லிட்டே நானு
உங்க சித்தப்பாலா எதுமே கேக்கலியா
ஆமா ம் சொல்லு
ம் உங்க சித்தப்பாலா எது கேக்குலியா
இல்லல்ல எங்க சித்தப்பாலா ஏது கேக்கல அவருக்கு எல்லா எல்லாத்துக்குமே வந்து நா அங்க போகணுன் சொல்லிட்டோ
ம்
அதனால இது ப்ரச்சன இல்ல
உங்க அப்பாட்ட வந்து பேசினரு
ஆமா அப்பாதா
பில்ஸ் படம்பத்தியா பாட்டு கெட்டின் பத்துட்ருக்காங்க
இல்ல அவங்க எங்கயு இப்ப வேலக்குல போறதில்ல
அவுங்களுக் வேல கெடக்கல எதுமே வேல இல்ல ம் இ இல்ல
இல்ல அவங்கிட்ட சொன்னே போ வேலக்கு போகாம இரு டுக்க மாட்டாங்க ஆஹ போயிட்டே இருபாங்கலே
ஆமா அப்டி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பழகி வீட்ல வந்துட்டு மேல வாடை மேல வாடக்கு வரங்கான் சொல்ட்டு நானு எங்க பாட்டியு சுத்தமண்டறதுக்கு போயிருந்தோ
எங்க மேல
பழைய வீட்ல
செர் செரி
அ அங்க மேல வாடக்கி வராங்கன்னு சொல்லிட்டு சுத்தமண்ண போயிருந்தோ ரெண்டு நாளுக் முன்னாடி போய்ட்டு வரும்போது கூட ஒரு பக்கத்துல வந்துட்டு கட்டட வேல வந்ட்டு இருந்தாங்க அவங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க ஏதாச்சு வேறந்த நீங்க வச்சு கூப்டுங்க அப்டின் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க
சேர் செரி
இது இல்ல சொல்டெ அவங்களுக்கு வேலக் போனு வீட்ல இருக்கு வேல ஆனா வேற எது இல்ல
ஓ ஆனா கிடைச்சா போயிருவாங்களா
ம் போய்ருவாங்க முதல்ல ஒரு பக்க ஒருத்தவங்கட்ட வீட்டு வேலக்கு போயிட்டு இருந்தாங்க
சரி
அவனு அவங்க நம்பர்லா மொதல்ல வச்சிருப்பாங்களா அப்றோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க நம்பர்லா குடுத்து ஃபோன் பண்ணி குடு நா எதாச்சு வேல இருக்கான்னு கேக்குறே அப்ல்லா சொன்னாங்க ஒன்னொன்னு கேட்டு ட்ருந்தாங்க அவங்கட்ட சொல்றோ அப்டின்னு சொல்லிட்டு இருக்கு இப்ப கேட்டேருப்பாங்க கூப்ட்டானா கூப்ட்டாளா அப்டின்னு கேட்டேருப்பாங்க
அ அ
ஆனா அவன கூப்பல
சேர் சேரி நீங்க சொல்லலாம் தானே நீ என்ன வேலைக்கு போறீங்க வீட்லயே இருங்கன்னு
ம் நான் சொல்லுவேன் ஆனா அவுங்க கேட்க மாட்டாரங்க வீட்டு்ல வீட்டு்ல ரொம்ப நேரம் சும்மாவே இருக்காங்க ஆஹ அது பாட்டின்னு சொன்னாங்க எங்க வீட்டுல சும்மாதானே இருக்கா ஆ வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு மாரி இருக்கு சொல்லிட்டு மேல அந்த பழைய வீட்டுல மேல யாருமே வரல வாடடைக்கு வரல கொஞ்ச நாளு நான் வேநா அங்க போய் இரு இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்க பாட்டி தனியா போயிருந்துக்காங்களாமா
இல்ல வீட்ல இருக்கிறக்கும் அங்க போயிருக்குறக்கும் என்னது புரியல
இப்போ வீட்ல இருந்தேன்னா இப்போ இங்க வீட்லனா எங்க அப்பா காசு அந்து சாப்பாடு சாப்படுறாங்கல்ல இப்ப அங்க போயிட்டாங்கன்னா ரேஷன் கடையில வாங்கி
ஓ அப்புடி யோசிச்சுக்கிறாங்களா அவுங்க
ஆ அப்டி யோசிச்சு நான் அங்க போய் இருந்துக்கிறேன் அப்டினு சொல்லு சூப்பர் ஆ அங்க போய் தனியா இருந்துப்பாங்க ஆ அதனாலா அங்க போய்கிறேன் அப்டின்னு சொல்லி கேளு கூப்டாங்க எங்க அப்பா இருந்துட்டு இல்ல வேண்டா நீங்க இவ்ளோ வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுக்கே வந்துட்டு எல்லாரும் நா தான் உன்ன வேலைக்கு போக சொல்லடன்னு நனச்சட்டுருக்காங்க
அடுத்தவங்க சொல்றக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அவுங்கதானே போணும் போணுங்கிறாங்க
ஆ அதுதான் என்ன ஆனா மத்தவங்க என்ன நெனப்பாங்க அம்மா இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களான்னு கேக்கும்போது ஆமான்னு சொன்னா எங்க அப்பாதான் வேலைக்கு போக சொல்றாரு அந்த மாரி நெனைச்சுப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்துட்டு இதுக்கே வந்துட்டு இப்டி சொல்லிட்டு இருக்காங்க அங்க போய் தணியா ஒரு ஆளா இருந்து என்ன பண்ண போறீங்க அப்புடின்னு சொல்லிருக்கேட்
அடுத்த வாரத்துல ஒரு நாளு
ம்
பாலக்காடு போலாம் அதுக்கு ஏதோன்னு சொல்லிட்டு வருவியா என்ன சொல்லுனா அந்த போன் பண்ணல இன்டர்வியோ அதுக்கு வர சொல்லி இருக்காங்கன்னு சொல்லு இந்த மாதிரி நீங்க வேலைக்கு போகதான்ட ஆனா அழ ஆஹன் புரியல
நான் அதுக்கு ஒரு நாளு இடையில ஒரு நாள் ஏதோ பேசும்போது இது மாதிரி எங்க அம்மா எதாவ கேட்டாங்க அப்புறம் வட்டு அந்த கம்பல எத கூப்பிடுவாங்க தானே அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க நீ எழுந்ச்சக்கப்பரோ அப்புறம் என் அட்ட அட்டன் பண்ண விட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இல்ல அந்த கம்பெனியில கூப்பிடறன்னு சொன்னாங்க இப்ப வரைக்கும் கூப்புல
அதுதான் அப்ப என்ன சொல்லணும்னா நீ இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க நான் வேலைக்கு போகணுமா போக கூடாதுன்னு இப்பயே சொல்லிருங்க அங்க போயிட்டு லாஸ்ட் ரவுண்ட்ல கேட்பாங்க உங்களுக்கு ஓகேவானு அப்ப வேண தான் வேண்டான்னு வேண தான் சொல்லிடுறேன்
உம்
அப்டின்னு நீ சொல்லு
சேரி
இல்ல அன்னைக்கு அப்பா தானே இங்கெல்லாம் போ சொன்னாரு இந்த மாதிரி வேலைக்கு போறதுக்கு நான் படிச்ச வேளக்கி நா போ வேந்தானே
உம்
அப்படின்னு கேட்டுப்பாரு
ஏறமாட்டுதா கேட்டு பாக்குறேன் என்ன சொல்றாங்க
பாரு கேட்டு பார்த்துட்டு சொல்லு
உம்
இல்லன்னா வேற எதுவும் சொல்ல முடியாதா
வேற என்னன்னு சொல்லுவேனு நானு
ஏதாவது யோசிச்சு பாறேன்
எதுவுமே இல்ல
அதுதான் ஒண்ணு நம்மளுக்கு இதுதான் ஒண்ணுதான் சொல்ல முடியும்
அதுதான் நான் சொல்றேன் இந்த அதுதான் சொல்ல முடியும் லேட் ஆனாலும் அந்த ஒண்ணுதான் சொல்ல முடியும்
ஆஹ் இல்ல லேட் எல்லாம் ஆகாது காலையில நம்ம எப்பயும் போல சீக்கிரமா கிளம்பிட்டோனா பாலக்காடு தானே நம்ம சீக்கிரமா வந்துரலாம்
இல்லயில்ல நா சொல்றே இப்ப போனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல வந்துடணோ இவ்ளோ நேரம்மானு கேட்பாங்கல்ல
அதுதான் அதுதான் அதுதான் இது மட்டுமே சொல்லுங்கறே நீ அதுக்கப்புறம் நம்ம எங்கயோ வெளியே போறோமா என்னென்லா தெரியில ஆனா இப்போதைக்கு இத மட்டும் சொல்லு
சரி நான் சொல்லி பாக்குறேன்
சேர் சரி சரி நான் போய் சாப்படுறேன்
உம் சரிப்ப சாப்பி